ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
கேக்குதுங்களா
ஹலோ கேக்குங்களா நான் பேசுறது ஆ கேக்குது கேக்குது
ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா ல்லார்க்கிங்களா
ஆ நல்லா இருக்கங்க சாப்ட்டு ஹலோ
ஆ சொல்லுங்க
சாப்டாச்சுங்ளா சிஸ்டர்
ரொம்ப ஸ்லோவா கேக்குது
அ இப்ப கூடவா
அ இப்ப கொஞ்ச நல்லா கேக்குது
ஆ ஓகே ஓகே உம் என்ன சாப்ட்டீங்க அ சாப்ட்ட சிஸ்டர் நானு
ம் நாங்க இன்னு சாப்ட்ல பசங்க இல்ல டியூஷன் விட்டுரு அக்கா அய்ச்சுட்டு வர போகணு சேர் ஒரு கால் பேசிட்டு போலான்ட்டு
அ சேரி சேரி சிஸ்டர் அப்புறோ என்ன சன்ன ஸ்பெஷல் இன்னக்கி
இன்னிக்கு தோசதா
தோசயா ஓகே ஓகேங்க
தோச ஊத்துலான்ட்டு இருக்க
அ இன்னும் இங்க வந்து பிரியாணி எங்க வீட்டுல செய்யல எங்க சி தி வீட்டல பிரியாணி செஞ்சாங்ளா அங்க நா சாப்டுட்ட ம் அப்புறோ நீங்க பசங்ளுக்கு என்ன ஹெல்தியான ஃபுட்லா செஞ்சு குடுப்பீங்க
ஹெல்தியான்துன்னா ந நட்ஸு நவதானியங்கள் ஒ மொளக்க வச் சி அது குடுப்ப ராகி அதுலா இட் ட்லி தோச மாவுல அர் சி அத சேத்து குடுப்ப அப்பறோ நட்ஸ் ஐட்டம் லா நறைய சே பசங்ளுக்கு
ஒ ஒ நா ஃப்ரீ டைம்ல இருக்க வீட்ல சும்மாதான இருப்ப அதாது சொல்லிட்டு என்ன டிஃப்ரென்ட் டிஃப் டிஃப்ரன்ட்டா ட்ரை பண்ணுவேன் சொல்ட்டு நறைய ட்ரை பண்ணுவே நானே நீ சொன்ன மாரி இந்த இந்த பச்ச பயிறு இந்த மாரி பருப்பு இந்த ரொம்ப ஹெல்தியான கல்ல இதல்லா வந்து து ஊற வச்சு ஒரு நாள் முன் டே ஊற வச்சு அது அதுக்கப்புற தண்ணி எடுத்துட்டு நைட்ல வச்சுட்னா அது கால்ல பாத்தா அந்த மொளப்பு வந்துருக்குமா அது வந்து அது கூட வந்து அ இந்த ஆனியன் இதல்லா கட் பண்ணி போட்டு அப்டியே சாப்டுவோ மாரி அப்றோ வந்து அது கல்ல வந்து ஊற வச் அந்த மரி ஊற வச்சு அது மொளப்பு வந்து அதுக்கப்புறோ லைட்டா அவிச்சு அத சாப்புற்றது அப்புறோ பாத்தீங்னா வந்து அந்த முருங் கீரலே ஊர்ல கீரளா நா நெறயக் கெடக் கிராமோ தா கூறாமலே நல்ல முருங்கக் கீர அடிக் என்னாப் பண்ணுவ முட்டைய்லப் போட்டு நல்லா டேஸ்டியாவுருக்கு ஹெல்தியாவு இருக்குல்ல அத வந்து முட்டைய்ல போட்டு பொறிச்சி சாப்புர்றத் து எங் காயா இன்னாப் பண்வாங்க அந்த கிழ்மாரு கேவுரு மாவு இருக்குல்ல அது கூடோ வந்து இந்த அ பூண்டு இந்த இந்த அதா முருங்கக்கீர இதெல்லா போட்டு அது அட மாரி சுட்டு தருவாங்க நல்லாருக்கு எனக் ரொம்ப புடிக்கூ அவுங்க சுட்டு தர்றது அது கூட ஆனியன்லா போட்டு அப்றோ பாத்திங்னா வந்து நா என்ன செய்வனா அந்தப் பச்சப்பயிர்ல என்னா பண்ணுவே பச்சப்பயிர் பாயாசோ செஞ்சி குடிப்பே எனக்கு அது ரொம்ப புடிக்கு ஆ அதுல பாயாசோ அப்றோ பாத்திங்னா வந்து வேற இன்னா செய்வே ஆ அந்த அந்த ஆ புட்டு சேவரது அந்த கேவ்ரு மா வச்சு புட்டு அரிசி மா வச்சு புட்டு இந்த மார்லா செஞ்சி சாப்ட்டு அ துல்லாம இந்த தோசலா ஊத் தோல்ல தோசல வந்து இந்த முடக்கத்தான் கீர ருக்குல்ல எங் ஊர்ல கிடைக்கு வந்து ரொம்ப நல்லது முடக்கத்தான் கீர அத வந்து கலந்து அது மேரி எங் வீட்ல இந்த மேரி டெய்லிக்கு ஒரே தோஸ் சுட்டா கடுப் பவுல்ல அனால சுட்டு இந்த மேரி ஒரு நாள் கீர கலந்து முருகு கீரய போட்டு ஆமா நா வில்லேஜ் தா அப்ப வந்து ந்தும் ஒரு நாள் வந்து முடக்கத்தா கீர அரச்சி போட்டு அந்த தோச ஊத்துவே ஒரு நாள் பாத்திங்ன்னா வந்து க கேரட்டு கேரட்டுல்ல பீன்ஸ்லாருக் க்குல்ல அந்த கேரட்டு சீவி அதலேந்து சாறு எடுத்து அதுல வந்து கலந்து கொஞ்சோ டிஃப்ரண்ட்டாருக்கு அத மாரி அப்பற அத சப்பாத்தி குடோ ம் நம்ம வந்து நார்ம்லா இல்லாம இந்த பீட்ரூட்டு பீட் ரூட்டு சாற ஊத்தி அதுல வந்து அந்த கலர் சேஞ்ச் வருல அந்த மாரி ஏ இதெல்லா நா செஞ்சு சாப்டுவ நீங்க அப்றோ வேற என்னனலா நீங்க இதுல்லாம இன்னு டிஃப்ரெண்டா எதனா செய்வீங்ளா
நீங்க செய்றது எல்லாமே நாங்ளு செய்வோ
மத்தபடி பீட்ரூட் வந்து பீட்ரூட்டு கேரட்டு சீவி அதுல அ உணர்ந்த திராட்சருக்கு பாருங்க ஆ அது கொஞ்சோ தேன் சேத்து பசங்ளுக் குடுத்து அனுப்புவ இடியாப்போ அ தேங்கா பால் செஞ்சு குடுப்ப தேங்கா பால் அடிக்கடி நாங்க எடுத்துப்போ அந்த மாரி மொளக்கட்டிய பயிரு வந்து சாப்புடுவோ அதுலஸ் சாம்பார் சாப்புடுவோ சாம்பார் நல்லா அ வெங்காய் தக்காளி இதெல்லா நல்லா இது போட்டு அத மொளக்கட்டி அத சாப்புடுவோ அ அப்புறோ நட் ஸு வந்து நறையா அவுங்குளுக்கு உளுத்தங்கஞ்சி செஞ்சி அத் அதுல நா சேத்துருவ உளுந்துலியே சேத்துருவ சேத்து அ மாவா அரிச்சி அத ஒரு பால்ல கூழ் மாரி காச்சி அத குடுத்துருவ உளுத்தங்கஞ்சி மாரி நல்லா அத காச்சி அத குடுத்துருவ அ அப்றோ என்னனாக் க நீங்க சொன்னீங்கில்ல ராகி புட்டு கோதும புட்டு கூட செய்லா நல்லாருக் கு கோதுமியு தேங்காவு புட்டு நம்ப எப்டி செய்றுமோ அத மாரி கோதும் போட்டு தேங்கா போட்டு அதியு இது ஸ் செஞ்சி சாப்ட்டா அதுவு நல்லாருக்கு அந்த மாரி பயிரு பயிருல்லா பயிர் வகலா இருக்கு பாருங்க உளுந்து பயிரு அந்த மாரி இருக்கிறதெல்லா ந றைய அ அலசி அத காய வச்சி பவ்டர் பண்ணி நம்பக டீ காஃபி குடிக்கிறது பதிலா அந்த மாரி சாப்புல்லா நாங்களா அந்த மாரி தா சாப்புட்றது ஒ துகல்ல அந்த நட்ஸ்சைட்லா என்னல்லாருக் குதோ கல்ல அத எல்லா ஸ் சேர்த்து நாங்க எல்லாத்தியு பவுடரா பண்ணி தா நாங்க இந்த சத்து மாவு மாரி அப்டி நாங்களே தயார் பண்ணி அ பால்ல கலந்து கா சி நாங்க குடிச்சக்கறது நாங்க அந்த மாரி
இப்பக்கூட வந்து ஏ பி சி மால்ட்டுன்னு சொல்றாங்களே இந்த ஆப்பிளு இந்த ஆம்ப்லா இதெல்லாத் அந்த கேரட்டு இதெல்லா கூட வந்து காய வச்சது போரு மாரி வச்சு நெறைய விக்
அதெல்லா இன்னு கொழந்தைங்க அந்த இதுக்கு இன்னு வரலல்ல அதனால நா கொஞ்ச பச்சையாவே பண்ணுவே இல்லன்னா சமையல்ல செஞ்சுக்கூட நா குடுத்தனுப்பிவுடு வ அதனாலயே நாங்க வந்து அதிகமா பீட்ரூட்டு் கேரட்டு அ அந்த மாரி யே ஐட்டலா நெறையா சாப்பாட்லயே செய்வே நேத்து கூட கிச்சடி பண்ண அந்த நேத்து கூட சாப்பாடு அந்த கி கிச்சடியில கூட போட்டு தா குடுத்த பசங்களுக்கு அதிகமா வெஜிடபிள்ஸ் நெறையா நல்ல நல் நல்லா சேக்குவ நானு ஆனா லன்ச்சு கொண்ட்டுப்போனா கூட கூட நாங்க லன்ச்சில சாப்பிட்டுதான் வரணும்ன்னனு சொல்லி நாங்க அது ரொம்ப இது பண்றது பசங்களுக்கு வந்து நம்பளுக்கு ஹெல்தியான குடுக்குறது தானே நம்பளோடைய வேல அவங்க சாப்பிட்லன்னா நமக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குது அத மாரி நெல்லிக்கா குடுத்தன்ச்சு குடுவ ஸ்கூ கூல்க்கு அ வாட்டர் பாட்டில்ல கூடு கட் பண்ணி கூடு போட்டு குடுத்துவிடுவே ஏன்னா அதுல வந்து அந்த ஒரு இது ச இது எறங்கு அப்டின்றதுனால ஒரு நெல்லிக்காய எப்போதுமே பேக்ல ஒன்னு போட்டுவுட்டுடுவ ப எடுத்துட்டு போவாங்க அதனால நாங்க வந்து ஃபுட்டுனாலே நாங்க வெளில ஹோட்டல்ல சாப்புட்றதெல்லா நாங்க நெறயா அவாய்ட் பண்ணிடுவோ நாங்க ஹோட்டல்லலா சாப்புட்றதே கெடையாது எதாருந்தாலு வீட்ல தா எடுத்து வந்து குடுப்பாரு வீட்ல தா அதிகமா ஃபிஷ்ஷு தா நாங்க நெறைய சமைக்க ஃபிஷ்ஷுனா நாங்க நல்லா எது பண்ணி நல்லா சாப்புட்றது ஃபுட் ஐட்டலா எது செஞ்சாலு ஹெல்தியா செஞ்சி ஞ்ன்னா அத பசங்களுக்கு குடுக் க்காத விட மாட்டே எப்படியாந்தாலு சாப்ட வச்சுருவ நான் எனக்கு அதுதா எனக்கும் புடிக் கு எனக்கு அதிகமா ரொம்ப புடிச்சது எங்க பசங்களுக்கு வந்து தோச, நெய் தோசன்னா நல்லா சாப்புடுவாங்க நெய்ல தா கேக்குவாங்க அதுக்கு ஆனியன்னு, கேரட் ட்டு பீட்ரூட்டு எல்லாத்தையுமே சீவி கூடோ நா இது பண்ணி ஆட் பண்ணி கூடோ குடுப்ப ஆ நல்லாருக்குமா புடிக்கிமாம்மா அதுலே கொஞ்சம் லைட்டா பொடிக்கு தூவி கூட குடுத்து பாருங்களேன் செமட்டேஸ் ர்க்கும் அந்த மாரி செய்வேன் கார சட்னிலாம் நறைய கார சட்னி தான் எங்க வீட்ல நறையா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சட்னி னு ஸ் செய்வேன் ஆனா அவங்களுக்கு ரொம்ப புடிச்சதெல்லா வெங்காய சட்னிதா வெங்காயசட்னினா நல்லா விருப்பமா சாப்புடுவாங்கன்னா
ம் நீ வீட்ல பாத்
ம் உங்களுக்கு பசங்க எத்தன
எனக்கு பசங்களா இல்ல சிஸ்டர் நா வந்து கல்யல்லால இல்ல இல்ல நா கல்யாணாதா இந்த இயருண்டு அதல்லா நறையா சொல்லிர்பனே அதெல்லா நாவல ஆனா வந்து நீங்க சொன்னீங்கல்ல நா சொன்ன அந்த இதல்லா கட் பண்ணி குடுக்
நீங்க சொன்ன அடலா எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு புடிக்கு ஆனா என்ன ஒண்ணுன்னா அ நம்ளேவே அத வந்து ச செஞ்சு சாப்புட கொஞ்ச இதா இருக்கு நீங்க பாட்டி செய்வாங்கன்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஊர் சைட் போனா அம்மா தான் செஞ்சு குடுப்பாங்க எனக்கு இந்த மொடக்கத்தா அதுலல்லா அட போட்டு அதுக்குனே அம் மறச்சி தோச ஊத்தி அந்த மாரி தரோம்மா எனக் அத்தா வில்லேஜ் சைட் போனா எனக்கு அம்மா எல்லா மே செஞ்சு குடுப்பாங்க நீங்க சொன்ன ஃபுட் எல்லாமே செய்வாங்க ஆனா இங்க இருக்கும் போது எனக்கு ம் எனக்கு செய்ய அந்தளவு க்கு வரு இருந்தாலு
ம்
அந் அதுல ஒரு ஆர்வம் இல்ல பசங்கள அனுப் ப்பறது போறது இந்த மாரிதா ஆ தேங்காப் பால் சாதோ ஆ அந்த மாரி இப்பிடி கொண்டு போயிடறது இப்ப இங்க கெடைக்குதுன்னா நாங்க வந் மார்க்கெட் போனா தா எங்குளுக் க்கு கெடைக்கு சப்போஸ் எப்பயாச்சு ஒரு டைம் வரு வீட்டுக்கு முன்னாடி வரு அப்ப கெடைச்சிச்சுன்னா வாங்கி செய்வோ முருங் ங்க எல சூப்லா வச்சு சாப் ப்புடுங்க அதெல்லா ரொம்ப நல்லது முடிக்கு முடி நல்லா இதா ஹெல்த்தியா நல்லாருக் க்கு
முருங்க முருங்கை கீர மட்டு இல்ல முருங்க பூ சரி அதுல இப்ப அந்த பிஞ்சில கூட வந்து பொரியல் செய்றாங்க ம் அந்த பிஞ்சில கூட கட் பண்றாங்க
கு சூப்பரா இருக்கு நா ஊர் டைம் போனப்ப முருங்கைக்கு கீர வந்து மர ஒடிச்சுக்கிச்சு நாங்க போகவு அது காத்துல ஒடியவு இருந்துச்சு நானு எங்க வீட்டுக்காரு பறிச்சு நல்லா மு ட்ட போட்டு வெரு கண் கஞ்சி சாதத்துக்கே நல்லா சாப்ட்டோ ரச கஞ்சி சாத சூப்பரா இருந்துச்சு நல்லா அவ்ளு டேஸ்ட்டு இப்ப இங்க வாங்கறது எல்லா மருந்துப்பா நாங்க டவுன்ல இருக்கறதெல்லா மருந் து அதனால நா வந்து அதிகமா வந்து இங்க எதுவுமே இது பண்ணிக்க மாட்டே
அப்புற கால் பண்றே
ஆ ஓகேப்பா ம் ஆ சரிடா ஆ நன்றி நன்றி